என்ன பண்றீங்க சேரி ஓகே நம்ம வந்து இப்ப வந்து ஆ ஷாப்பிங் பத்தி பேஸ்லா உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண புடிக்குமா
ஆமா ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு
மோஸ்ட்லி நீங்க எந்த யா ஆப் யூஸ் பண்ணுவீங்க
அமேஸான் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரா யூஸ் பண்ணுவே
கிளாத்ஸ்லா அதிகமா ஆடர் பண்ணுவீங்ளா
ஆஃப்லைன் ஆஃப்லைன் ஷாப்பிங் விட ஆன்லைன் ஷாப்
ஆஃப்லைன் ஷாப்பிங்க விட ஆன்லைன் ஷாப்பிங் பெட்டரா உங்களுக்கு
சம்டைம்ஸ் பெட்டர் ஆஃபர்ஸ் அதிகமாருக்கு
ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆடர் என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு ஆன்லைன்ல ஆடர் என என பண்ணீங்க நீங்க
ஃபோன் கவர்னு நெனைக்குற
டெலிவரி வரும் போது எக்சைட்மென்ட்டா இருக்குமா உங்களுக்கு
அப்றோம் ரொம்ப எஸ்பெஷ்லி ட்ராக்கிங் டெய்லி செக் பண்ணுவேம்
அவுட் ஃபார் டெலிவரி மெசேஜ் வந்தா ஹாப்பினஸே வேர லெவல்தா
எக்ஸாக்ட்லி ஹோல் டே வெயிட் பண்ணுவேன்
ஒஸ்ட்ட ஆன்லைன் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு
ஒன்ஸ் ராங் சைஸ் வந்துட்ச்சி
என்ன பண்ணிங்க அப்புறோ ரிட்டன் ப்ராசஸா ஈஸியா இருந்துச்சா உங்களுக்கு
கொஞ்சோ டைம் எட்துச்சி பட் ஃபைனலி ரீப்ளேஸ் பண்ட்டாங்க
ரிவியூஸ் பாத்துதானே ஆடர் பண்ணுவீங்க
டெஃபனட்லி ரிவ்யூஸ் பாக்காம ஆர்டர் பண்ண பயம்
பிக் சேல் டைம்ல ஷாப்பிங் பண்ணுவீங்களா நீங்க
ஆமா எஸ் ஸ்பெஷலி ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்
ஆஃபர் பாத்து அன்நெஸ்ஸரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும்னு தோணுமா
நீடு இல்ல பட் சீப்பாருக்குன்னா ஆர்டர் போடுவேன்
கேஷ் ஆன் டெலிவரியா இல்ல ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிடுவீங்களா
மோஸ்ட்லி ஆன்லைன் பேமெண்ட் தான்
ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா எக்ஸ்பெக்டேஷன் விசஸ் ரியாலிட்டி மூமென்ட்
எக்ஸாக்ட்லி
ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் அதிகமா பண்ணுவீங்களா
ஆமா வீக்கெண்டில மோஸ்ட்லி ஆர்டர் பண்ணுவேன்
டெலிவரிலாம் லேட்டா வந்தால கோவம் வருமா இல்லையா
பஸ்ஸிங் போது ரொம்ப கோவ வரும்
ஷாப்பிங் அடிட்னு சொல்லலாமா உங்கள
கொஞ்சோ எஸ்பெஷலி ஆஃபர்ஸ் பாத்தா கண்ட்ரோல் பண்ண முடியாது
விஷ்லிஸ்ட்லா நறைய ஐட்டம்ஸ் இருக்கும
ரொம்ப பை பண்ண மணி தா வேணும்
ஃபேமிலி மெம்பர்ஸ்ஸோட நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா
ஆமா அம்மா கூட இப்போ ஆன்லைன் ஆர்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
பேரன்ண்ட்ஸ்க்கு ஆன்லைன் பேமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமா இருந்துச்சா
இனிஷியலி ஆமா இப்போ எல்லாம் ஈஸியா யூஸ் பண்ணுறாங்க
மோஸ்டு யூஸ்ஃபுல் ஆன்லைன் பர்ச்சஸ்னா எண்ணாது
ஹெடட்செட்டு டெய்லி யூஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்
மோஸ்ட் யூஸ்லெஸ் பர்சஸ்னா என்னன்னு சொல்லுவீங்க
ஒன் ராண்டம் கேஜெட் ஒன்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் டச்சே பண்ணல
ஆன்லைன் ஷாப்பிங் ஃப்யூச்சர்ல இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா னு நினைக்கிறீங்களா
டெஃபினெட்லி எவ்ரி திங் இப்போ ஆன்லைன் ஆகிடுச்ச
ரொம்ப உண்ம ஷாப்பிங் ஈஸியா ஆயிடுச்சு பட் சேவிங்ஸ் கோறஞ்சிருச்சு
எக்ஸாக்ட்லி மணி ஷெவேன் மணி வேன்னிஷ் ஆகிடுது
மிட் நைட் ஷாப்பிங் பண்ணிருகீங்ளா நீங்க
ஆமா ரொம்ப தடவ நைட்ல ஆஃபர்ஸ் பாத்தா டெம்ப்டேஷன் ஆய்டு
மார்னிங் எழுந்தது ரெக்ரட் பண்ணுவீங்ளா அத
சம்டைம் இத ஏன் ஆர்டர் பண்ணோன் ஃபீல் வரு
ஆன்லேன்ல கிளாத்ஸ் ஆர்டர் பண்ணா சைஸ் இஷு வருமா உங்ளுக்கு
ஆமா டிஃப்ரெண் டைம்ஸ் டிஃப்
அதா நம்ம எல்லாரு ரிவியூஸ் பாத்து கம்பேர் பண்ணுவோ
எக்ஸாக்ட்லி கமெண் செக்ஷன் வன லைவ் சேவர்
டெலிவரி பர்சன் லேட்டா வந்தா கால் பண்ணுவாங்ளா
ஆமா லொக்கேஷன் ஷேர் பண்ணுகன் கேப்பாங்க
அப்போ அவுட் சைட் போயி நீங்க வெயிட் பண்ணுவீங்ளா வெள்ல
சம்டைம்ஸ் எஸ்பெஷலி இம்பாட்டன் பாஸ் பார்சல்னா வெய்ட் பண்ணுவ
பேக்கேஜ் ஓபன் பண்ணும்போது உங்ளுக்கு எப்டி இருக்கு எப்புடி ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்குமா
ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு அன்பாக்ஸிங் ஃபீல் வேற லெவல்
பபுள் ராப்லா இருந்தா அதோட செப் அதோட செப்ரேட்டா சாரி பபுள் ராப்ல நீங்க அந்த பிச்சு அந்த இதுலா முட்ட ஒடப்பீங்ளா ஆனா அது ரியாலி செம்ம ஹேப்பினஸ்ல
ஆமா அது அது அது ப்ரெஸ் பண்ணுமோது ரொம்ப சாட்ஸ்ஃபேஷனா இருக்கு
ஆன்லேன் ஷாப்பிங் நல்லா அன்னெசசரி ஸ்பென் பண்ணி ஸ்பெண் பண்ணி இன்கிரிஸாய்ரிச்சா எதாச்சு
ஆமா பிஃபோர் பாக்க கூட முடியாது இப்போ ஒன் கிள்க்ல ஆடர்
சேவுடு மணி எல்லா ஆஃபருக்கு போய்டுது
ஆமா
ஃபிரெண்ஸ் ரெக்கமெண்டேஷன் பாத்து ஆடர் பண்ணுவீங்ளா நீங்க
ஆமா எஸ்பெஷலி கேஜட்ஸ் அண் ஸ்கின் கேர்ஸ் ஐட்டம்ஸ்
இன்ஃப்ளுன்செர்லா ப்ரோமோட் பண்ற பிராடக்ஸ்ஸ நீங்க நம்புறீங்ளா
நாட் ஃபுல்லி சம்டைம்ஸ் ஓவர் ஹைப்பா இருந்தா ஆடர் பண்ணுவ
ரிட்டன் பிக்கப் ஈஸியா இருக்குமா உங்ளுக்கு
மோஸ்ட்லி ஈஸிதா பட் ரீஃபண் லேட்டானா டென்ஷனாக்கு
ரீஃபன் மெசேஜ் வர வரைக்கு டென்ஷன்தா
ஆமா எக்ஸாட்லி
ஃபெஸ்டிவல் சீசன்ல ஷாப்பிங் ஸ்பெஷலா இருக்குமா
ஆமா தீபாவளி டைம்ல செம்ம ஆஃபர்ஸ் இருக்கு
கரக்ட்டு செல்ஃப் கண்ட்ரோலே இருக்காது அப்ப அந்த டைம்லலா ஆன்லைன் ஷாப்பிங் வித்தவுட் விஷ்ல விஷ்லெஸ்ல போ பாசிபுளா உங்ளுக்கு
நோ சான்ஸ் விசிட்லி விசிட் லிஸ்ட்டு ஃபுல்லா இருக்கு
மணி வந்தா ஃபஸ்ட்டு என்ன பை பண்ணுவீங்க நீங்க
புல்லி மொபைல் ஆர் ட்ராவல் ஐட்டம்ஸ்
ஆஃப்லைன் ஷாப்பிங்க்கு இப்ப இம்பாட்டன்ஸ் குடுக்குறீங்ளா இல்ல கொறஞ்சிருச்சா அதோட இம்பாட்டன்ஸ்
கொஞ்சோ பட் ட்ரெஸ் ஷாப்பிங் டேரெக்ட்டா பண்ணா பெட்டர்
டச் பண்ணி பாத்து வாங்கறதுதா அதோட சாட்டிஸ்பேக்ஷன் லெவலே வேற ஃபியூச்சர்ல எவ்ரி திங் ஆன்லைன் ஆயிரும் போல
மோஸ்ட்லி டெக்னாஜி டெக்னாலஜினல்ல லைஃப் ஈஸியா ஆயிடுச்சு
அதுதா இருக்கறதுலே பிக்கஸ்ட் ப்ராப்ளம் ஆன்லைன் ஷாப்பிங்க்ல ட்ராக்கிங் பேஜ் அதிகமா செக் பண்ணுவீங்களா
ரொம்ப ஆடர் பண்ணதுக்கப்றோ டெய்லி செக் பண்ணுவோ
ஷிப்பிடு ஸ்டேட்டஸ் வந்தா எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும் போல
எக்ஸாக்ட்லி டெலிவர் டேட் கவுண்டவுன் மாதிரி இருக்கோ
பேக்கேஜ் டேமேஜ்டா ஆ வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு
ஒன்ஸ் பாக்ஸ் கொஞ்சோ டேமேஜ் ஜா வந்துச்சு லக்கிலி இன்சைட் ப்ராடக்ட் ஓகேவா வந்துச்சு
அத பாத்தாலே டென்ஷன் ஆகுமே
ஆமா எஸ்பெஷலி எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்னா பயமா இருக்கு
ஆன்லைன்ல கேஜெட்ஸ் ஆடர் பண்ண பயம் இருக்கா
கொஞ்சோ இருக்கோ ஃபேக் ஃபேக் ப்ராடெக்ட்ஸ் வந்தா கஷ்ட்டோ
அதா ட்ரஸ்ட்செட் செல்லர்ஸூ பாத்து ஆடர் பண்ணுவோ நம்மளா
ஆமா ரே
செரி ஓகே நானு கால வைக்குறே நம்ம நாளைக்கு வந்து பேசலா
ஓகே பாய்
லவ் யு